வணக்கம்ப்பா
ஹலோ
ஆ வணக்கொம்பா
ஹலோ வணக்கம் சொல்லுங்க
ம் நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கே நீங்க
ம் செரிப்பா வீட்ல அம்மா அப்பா எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆ நல்லா இருக்காங்க
ஆ செரிப்பா இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றது ம் எல்லாரு நல்லா இருக்காங்கப்பா அ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா என்ன கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து ஆ நா இப்ப நா படிச்சாக்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்லா
நீங்க படிச்சாக்காவா ம்
எது இப்ப வேலிபுளாருக்கு
வேலிபுள்னா இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா இந்த ச் இப்ப ஈ சேவை மையத்லா இப்ப எல்லா ஜென்ரலா கத்துக்கிறாங்க பாத்தியா ஆதார் காடு
ஆ
ஆதார் கார்டு பதிவு பண்றது வருமான சான்றிதழ் இந்த மேரி இதெல்லா ஜென்ரலா இங்கத் இதெல்லா நம்ளே ஓனா கத்துகிட்டா நம்ம வீட்லேயே ஒரு சிஸ்டம் வாங்கி நம்ம வச்சுகும்னா நம்ம ஓனா அந்த மேரி ஒரு பண்லா மத்தபடி வேற ஏதாச்சு பண்ற மேரி இருந்தோம்னா இந்த இந்த மேரி கோர்ஸ்லா எடுத்தோம்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்லா பண்ண முடியாது இதெல்லா பெரிய ஜாப் காக தா இதெல்லா படிக்க முடியு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா இந்த மேரி கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல பண்ற மேரி இருந்தம்னா
ஆமா கம்ப்யூட்டர் என்ட இருக்கு கம்ப்யூட்டர் என்ட இருக்கு ஆ இ சேவை மையத்துல ஒர்க் பண்ணா அதுக்கு அனுபவ வேணு அதுல போய் கத்
ஆமா ஆமா அது நீங்க அனுபோவோ னா அவ்ளோ அவ் அதெல்லா ரொம்ப ஈஸியான ஒண்ணுதா நீங்க ஒரு அந்த கடையில ஒரு ஓ சிக்ஸ் மந்தோ இல்ல ஒன் இயரோ ஒர்க் பண்ட்டு இது பண்ணிங்னா உங்குளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியு அது வச்சு ஈஸியா எல்லா பண்லா அட்லீஸ்ட் ஒரு கட வச்சு இதுப் பண்ணாலு அங்க நம்ம போயிட்டு கடயில போயிட்டு பண்ணி செலவு பண்றதுக்கு நம்ப வீட்ல நம்பளே பண்ணிக்லா
ஓ
அது ஒரு ஈஸியான ஒர்க் ஆமா மத்தபடி அதிக இந்த லேப்டாப் யூஸ் யூஸ் பண்ணி பாட் டைம் ஜாப்பா பண்ற மாரினா நீங்க யூடியூப்ல நெறய வரு அதாவது நா எனக்கு தெரிஞ்சத சொல்றத விட எனக்கு ஒண்ணு ரெண்டு தா நா சொல்லுவே யூட்டுப்பே இந்த மேரிய ஆன்லைன்ல பாத்தீங்னா நெறையா ஐடியாஸ் கெடக்கு
டேட்டா என்ட்ரீலா பண் ல ஆனா சிஸ்டம் வச்சிருக்கே டேட்டா என்ட்ரிகிலா எப்டி மூ பண்ணு என்னனு தெர்ல எனக்கு
அதுக்கு நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணாவே நெறையா வரு
ம்
ஆமா ஆமா
அமர்த்
ட்ரை பண்ணி பாருங்க ஆ ட்ரை பண்ணி பாரு
செரிப்பா
சேரி ஓகே அப்பறோ அப்றோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்சு கூல்லா எப்டி இருப்பீங்க
ம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பாத்தீங்கனா அது படிக்கிறதோட செரியா போயிட்டு அப் ஊர்ல இருக்ற ஃப்ரெண்டு மட்டுதா ஏ கூட இப்ப கான்டக்ட்ல இருக்காங்க மீதி எல்லாரு படிச்சப்ப இருந்த ஃப்ரண்ஸ்லா அவுங்க அவுங்க எங்க எங்க மேரேஜ் ஆயி போனதுக்கு அப்றோ எந்த காண்டக்டு இல்லாம போயிடுச் ச்சு அதிகமா
ஓ சேர் சேர் சேரி ம் எ ஃப்ரெண்ட்ஸ்லா அதே மாரி தா உங்கள மேரிதா இப்லா டொல்த் முடிச்சுட்டு காலேஜ் படிக்க இப்பாலா ஒவ்வொருத்த ஒவ்வொரு பக்கமா போய்டானுவ கான்டைக்ட்ல ஏதோ ஒன்னு ரெண்டு பேர் இருபானுவோ லோக்கலா நம்ப ஏரியா பசங்க நம்ப இது நம்ப இருக்குற நேட்டிவ் எடத்துல இருப்பானுங்க பத்தியா ஃப்ரண்ட்ஸ்ஸு அவனுங்கதா அதிக காண்டக்ட் ருக்காணுங்கோ மத்தபடி வெளியே இருந்து வரவலா அதிகொ காண்டைக்ட் இப்ப எஸ்டடே தா என் ஃப்ரண்டு ஒருத்தனுக்கு மேரேஜ் ஆனுச்சி
நல்லது நல்லது ஆ முஸ்லீம்
சாம் பேய்ட்டு வாழ்த்திட்டுவந்த்
ம் முஸ்லீம் பையனா
இல்லல்ல இந்துதா
இங்க எஏ லோக்க இது நேட்டிவ் எவ இங்க தா நம்ப ஊர் பைய தா எங்க ஊரு பைய தா ஏங் கூட படிச்ச பையந்தா ம் அப்றோ உங்க ஃப்ரெண்ட்ஸூங்க கூடலா எங்கயாச்சு வெளிய டூர் போறன்ட்டுலா நீங்ளா பேசிருக்கீங்களா ஏதாச்சு பிளான் பண்ணிரிகீங்களா
அது மாரிலா நா போனது ஃப்ரெண்டு கூடலா நா எங்கயுமே வெள்ள போனதுலப்பா ம் இப்போவா இப்ப நாங்க தெருவ எல்லாரு சேந்து கோயிலுக்குலா போலான் சொல்ட்டு ஒரு ஆன்மீக டூர் வந்து பேசிட்ருக்கோ ம் ஆ மதுரன்ல்லாரு சேந்து பேஸ்லா பஸ் ஸ எடுக்கலா அப்டின் சொல்லிட்டு பேசிட்ருக்கோ அது பண்ணனு அ எப்ப கொஞ்சொ பசங்களுக்கு லீவ் கெடைக்கும் போது அ ஒரு ஒன் வீக் லீவ் கெடைச்சிதுனா கொஞ்சோ நல்லா இருக்கூ அந்தமாரிதா பண்ணலான்னு யோசிசிட்ருக்கோ
நாங்களு இந்த வீக்கு சாட்டர்டே சண்டே ட்ரிப்பு போலான் தா பிளான் பண்ணிருக்கோ
நல்லது நல்லது என்ன ஊரு
இங்க ஏர்க்காடு
நல்லது
ம் ட்ரிப் போலாண்ட்டு பிளான் பண்ணிருக்கோ ஆனா எங்க இன்னிக்கு எல்லா வரன் வரன்னு சொல்லுவானுங்க திடீர்னு நால்நாள் ஆனா அப்டி ஒண்ணு பிளான் பண்ணாத மாரியே ரியாக்ஸன் பண்றானுவ இந்த சேட்டர்டே சண்டே என்ன நடக்க போதுன் தெர்ல
நல்லதுபா சரிப்பா சரிப்பா
அப்பறம்
செரி அம்மா என்ன ஒர்க் பண்றாங்க
அம்மா இங்கதா இது கட்டிட வேலைக்கு போவாங்க
நல்லதுப்பா அப்பா எதுவு ஒர்க் பண்றாங்ளா
அப்பா இல்ல எறந்துட்டாங்க
நல்லதுப்பா நீங்க தா பாத்துக்கணு ஃபேமிலிய உங்க கூட பிறந்தவுங்க
கூடு பெறந்தைங்க பாப்பா இருக்காங்க இரண்டு பேரு
ஓ அப்டியா ஆ நல்லது நல்லது
ம் பாப்பா ஒரு பாப்பா இது காலேஜு இது திண்டுக்கல்ல படிச்சாங்க
ஆ
காலேஜு டுவல்த்து இது அ டென்த்தில நறைய மார்க் எடுக்வு அவிங்ஞ ஸ்கூல் மூலியமா படிக்க வச்சி இந்த பன்னொ பன்னொன்னாவ்து பன்னண்டாவ்து வெளியே படிக்க வச்சிருந்தாங்க அப்டியே அது படிச்சு முடிச்சிட்டு டுவெல்த்ல நல்ல மார்க் எடுக்வு அவிங்களாவே வே அ காலேஜ் சேத்து வுட்டாங்க திண்டுக்கல்ல காந்திராமன்ட்டு காலேஜ் கோஆப்ரேஷன்ட்டு டிபார்ட்மெண்ட் க்ளாஸு ஐநூத்தி சில்ர எடுத்தாங்க
டுவெல்த்துல
ஆ ம்
ம் டென்த்துல
டென்த்துல நானூத்தி சில்ற எடுத்தங்க
நல்லது நல்ல
ம் அது எடுக்கவு அங்க போனாங்களா அப்ற அங்க கோ ஆப்ரேஷன் கோர்ஸ் எடுத்து அங்க படிச்சாங்க
படிச்சுட்டு இப்போ அங்க அவெங் காலேஜு மூலியமாவே இப்ப ஒரு சின்ன இது சென்னைல கம்பெனில வேல செஞ்சுட்ருக்காங்க
நல்லது நல்லது
ம் இன்டர்ஷிப் மூலியமா செலக்ட்டாயி திரும்பி அப்ற எம் எஸ் சி பண்றன் சொல்லி சொ சொன்னாங்க அவெங்களுக்கு விருப் போ நா பண்றன் சொல்லி சொன்னாங்க சேரி ஓகே பண்ணுங்க அப்டின் சொல்ட்டு நா
ஆமாம்மா படிக்கணு இந்த நேரத்துல படிக்கிற நேரத்துல படிச்சிற்ணு இல்லைனா பின்னாடி கஸ்ட்டப்பட்ற மார்ருக்கு என்ன ஆ என்ன மாரி ம்
இல்லனா கூட தித் சீனனுக்கு ஏத்த மாரி இருக்க முடியாது ஆனா பா பொண்ணுங்க அவ அவிங் அவிங்களுக்கு விருப்பமா இருக்குது அப் இப்ப நம்ப அதுல இடையூறா இருக்க கூடாது
ம்
அதா படிக்கணுன் சொன்னாங்க அப்ற நா
நல்லது நல்லது ஆ ஆ செரிப்பா ஆ ஹா எங்க ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்ல இருக்காங்க
ம் வருவாங்கள வந்ட்டு
ஆமா வர்ஷத்துக்கு ஒருவாட்டி வருவாங்க
வர்ஷத்துக்கு ஒன் டைம் தானா
ம்மா
நீங்க எப்ப உங்க வீட்ல இருக்கீங்களா இல்ல அம்மா வீட்ல
இல்ல நாங்க எங்க வீட்ல நாங்க தனியா வீடு கட்டியாச்சு நாங்க இங்க தனியா தா இருக்கோ ம் மாமியார் இருக்காங்க
ஆ
அ மாமனார் எறந்துட்டாங்க அவ்ங்க மாமியார் இருக்காங்க பக்கத்துலதா நாத்தனார் வீடு பயோ ஒன்னு இல்ல அதனால அங்க இது கிராமோங்கிறதுனால அங்க தனிய தா இருக்கோ ம் நல்லது
அவிங்கெலா நல்லா பாத்ப்பாங்களா
ம் பாத்துக்குவாங்க சொந்தக்காரங்கன்னாலே கொஞ்ச ஒரு இது இருக்கதா செய்யு
ம்
ஆமா மாமியார் மாமன்னா மாமியார் ருமா மருமகன்னா அதுல ஒரு இருக்கதா செய்யு அது ஒரு சின்ன பிரச்சன இருக்கதா செய்யு அது எவ்ளோ பெரிய எடமா இருந்தால்ந்தா ஆமா அது எவ்ளோ பெரிய எடமா இருந்தால்ந்தா ம்
ஆ அதான உண்ம
நல்லதுப்பா வேற வேற என்ன ஐடியால இருக்கீங்க பிஸ்னஸ் எது பண்ற மாரி ஐடியால இருக்கீங்ளா
பிஸ்னஸ்ஸு எல்லா பண்லாந்தா
ம் ம்
அமௌண்ட்டுதா எதாச்சு ஒரு ஓரளவுக்கு நம்ப சம்பாரிச்சு சேத்து வச்சுட்டு ஏதாச்சு ஒண்ணு பண்ணணு
ம்
ம்
எது வேலைல வேல பாத்ருக்கீங்களா இது வரைக்கு இதுக்கு முன்னாடி ஏதாது வேல பாத்துருக்கீங்களா அனுபவோ ஏதாது இருக் க்கா ஆ
கோயிலுக்கு போய்ருக்கே ஆ எலக்ட்ரிஷன் ஒர்க்கு போய்ருக்கே லீவ் ஆனா ஒர்க்கு போயிருவே காலேஜ்ல ஏதாச்சு லீ விட்டாங்கன்னா டென் டேஸ் இந்த மாரி விட்டாங்கன்னா என்ன சாட்டர்டே சண்டேலா வேலைக்கு போயிருவே
நல்லதுப்பா நல்லதுப்பா ஆமா நல்லா நெறைய விஷய தெரிஞ்சுக்கணு நம்ம
ஆமா ஆமா இந்த வயசிலே கஷ்டப்பட்டாதா எவ்ளோ இது என்ன ஏதுன்ட்லா தெரியு ஏன்னா இப்ப படிச்சுட்டு நம்ம படிச்சுட்டு இருந்தாலு படிக்கிற டைம்ல ஏதாச்சு ஒரு ஒர்க் அந்தந்த வேலைக்கு போனு ஏதாச்சு எலக்ட்ரிஷியன் அந்த மாரி ஒர்க் போனாதா பெண்கள் இதுல நம்ம படிச்சுட்ருந்தா கூட ஏதாச்சு நம் செலவுக்கொசரமா சேத்து வச்சு ஏதாச்சு பண்ண முடியு
ஆமா நல்லா பொறுப்பான புள்ளயாதா இருக்கீங்க
ஆமா தொழிலு கத்துக்கிட்ட மேர்ருக்கு
உண்ம உண்ம இப்ப பசங்கனாலே நெறைய நல்ல விஷ்யோ நெறைய தெரிஞ்சிருக்கணு நெறைய விஷ்யோ தெரிஞ்சிருக்கணு இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு அப்டி இருக்கவங்கள எனக்கு புத்திசாலியா இருக்கவங்கள தா புடிக்கு முட்டாளா இருக்கவங்கள எனக்கு புடிக்காது எ பையே பாத்தீங்கன்னா புத்திசாலி தா அவனுக்கு ஆனா இந்த மாரி விஷ்யோல்லா தெரியாது வந்து எப்யோ கத்துக்குவோ அத தெரிஞ்சுக்குவோ அத பண்ணிக்குவோ அந்த மாரி இருக்க மாட்டா
அது அந்தந்த ஏஜ் வந்துச்சுன்னா எல்லா தெரியு விடுங்க அதாவது நீங்க வேறயா இப்ப கிராமோனு நெறயா சொல்றீங்கல்ல
ஆமா
அதனால வெளிய போனா கொஞ்சோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரு அதெல்லா ஒண்ணு பிரச் பயப்படுத்தேவல்ல வெளிய போய்ட்டு ஒரு நாலு பேத்துட்ட பேசணுனா உங்களுக்கு தெரிஞ்சவய்ங்கள் ட்ட இதுங்கள்ட்ட ஒரு நாலு பேத்துட்ட பேசுனாதா ஒரு இன்டலிஜென்ட் வரு ஓ இப்டியா அது அப்டி அப்டின்னு சொல்ட்டு அதெல்லா‌ ஒண்ணு பயோ அதுவு இப்ப இருக்ற ஜென்ரேஷன்லா பயப்படே தேவல்ல எல்லா விஷ்யமு எல்லா கத்துப்பாங்க இத்தனைக்கி அப்றோ ஆமா மொபைல் நெறயாருக்கு அதெல்லா ஏகப்பட்ட விஷ்யோ இப்ப இந்த மொபைல் இந்த சோசியல் மீடியாலா இப்ப இருக்றதுனால தா கிராமங்கள்ல இருக்குற எடோ எல்லாமே இப்பல்லா தெரிது அதாவது சிட்டில இருக்கவய்ங்க தெரிறாங்களோ இல்லயோ வெளியரு க்குறவய்ங்கதா நெறைய பேர் நல்லா தெரிறாங்க
ஆமா இப்போ இன்ஸ்டால பிரபலோலா எவ்ளோ பேரு நெறைய பேரு க்காங்க யூடியூப் பிரபலோ எவ்ளோ பேரு நெறைய பேரு இருக்காங்க அவுங்க செலிபிரிட்டி ஆயி ம் அவுங்க செலிபிரிட்டி ஆயி பாத்தீங்கன்னா இப்ப சேனல்லலா வராங்க விஜய் டீ வி லா எத்தனயோ செலிபிரிட்டி வராங்க யூடியூப் ஆமா யூடியூப் மூலமாவே செலிபிரிட்டி ஆயி பெரியாளானவங்கலா இருக்காங்க சேனல்
ஆமா அவிங்களுக்கெல்லா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு என்ன தெரியு
ஆமா
இந்த மேரி பிரபலமாயிதா இப்பல்லா ஃபெரியாளா வந்துருக்காங்க நோ நாலு பேத்துக்கு தெரிதில்ல அது மேரி அ சோசியல் மீடியா இந்த மேரில்லா இருந்தா அதே மேரி ஒங்க ஒங்க கொழந்தைங்களயு ஒரு சோசியல் மீடியானா கெட்டதுக்கு எதுக்கு போ வேணா சொல்லுவாங்க நல்லதுன்னா மொபைல் குடுங்க ஏதாச்சு பாக்கட்டு அவிங்களுக்கு ஏதாச்சு இன்ட்ரெஸ்ட் இந்தா பண்ணட்டு அதெல்லா ஒண்ணு அவாய்ட் பண்ணவே ஏன்னா இப்பெல்லா சின்ன சின்ன பிள்ளைங்ல்லா எவ்ளோ செலிபிரிட்டி ஆவுது இப்ப கூட ரீசெண்டா வந்தது குஸ்தி கட்ட குஸ்தி டூ அந்த மூவி பாத்தீங்ளா
இல்ல இப்ப நா பாக்ல எனக்கு பிஸியா இருக்றதுனால மூவிக்லா அதிகமா
ஓகே ஓகே ஓகே புரியிது புரியிது நா நேத்துதா ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் பாத்துட்டு வந்தே படோ சூப்பரா இருந்துச்சு அதுல ஆனா அதுல ஆக்டிங் பண்ணிக்கிற ஒரு முக்காவாசி பேரு யாருன்னா இந்த மாரி இன்ஸ்டால பிரபலமானவங்க இதுக்கு முன்னாடி படோ நடிச்சவய்ங்களா இல்ல இதுக்கு முன்னாடி படோ நடிச்சவய்ங்களா இல்ல அதுல ஹீரோ ஹீரோயினி மட்டு தா இதுக்கு முன்னாடி படோ நடிச்சவய்ங்க
ஆ
அப்றோ ஒரு ரெண்டு கேரட்ரு மத்த எல்லாருமே இன்ஸ்டால இந்த மேரி